ட்ஷா
ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கேங்க நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே சாப்ட்டாச்சிங்களா ஆ எல்லாரு நல்லார்க்காங்க ஆ சரிங்க சிஸ்டர் இன்னிக்கி இப்போ சும்மா ஜென்ரலா பேஸ்லா நீங்க வந்து இவ்ளோ நல்ல உங்களுக்கு வாழ்க்கை கத்து அதாவது வாழ்கைல இது வந்து கத்துக்கிட்டே அப்டின்னு சொல்லி சொல்லுவீங்கல்ல அந்த மாரி எதாவது நிகழ்வு நடந்துட்டு அந்த மாரி வேற பே பேஸ்லாமா
ஆ சரிங்க
சரிங்க நீங்க சொல்றீங்களா
நீங்க மொதல்ல சொல்றீங்களா
ஆ ஓகே ஒரே நிமிஷோ இப்போ ம் ஆ எனக்கு வந்து அந்த மாரி ந நறைய லெஸன் கத்துகுடுத்துக்கும் ஒவ்வொரு எடத்துல ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல கத்து குடுத்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து் நா என்ன நெனைக்கிறேன்னா இந்த மாரி ஆ கற்று குடுத்து பழ குனா வந்து இப்ப வந்து நா ஆ இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஐயயோ என்ன நமக்கு முக்கிய
ஆமாங்க
யோசிக்கிறப்பெல்லா வந்து ஒரு சில டைம்ல டக்கு எனக்கே ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு சில வீடி யோல்லா ஞாபகோ கண் கண் குடுக்கும் ரொம்ப
ரொம்ப கஷ்டப்படுறவாங்க அதாவது ஆ
எவ்ளோபேர் சாப்பிடடுறதுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்குறதற்கு எடோ இல்லாதவங்க அவங்களல்லா யோசிச்சு பாக்கும்போது இன்னு இன்னு ஒரு பொடிய போகணும்ன்னா வந்து கொஞ்சோ இந்த கை கால் இல்லாதவங்க அல்ல வந்து இருக்காங்கல்ல அவங்கல்லாமே ஒர் தன்னம்பிக்கவுட ஒரு வேல பாக்குறது எதுக்கு கவலப்படாம வாழ்க்கைய ரசிச்சு வாழ்றாங்க இல்லைங்களா அந்த மாரி அவங்க எல்லா பாக்கும்போது தோணு செரி அவங்களுமே அவங்குளுக் குமிய ஒரு விஷயோ இதுலதா இருந்தாலு அவங்க அத ஒரு பெருசன் நா பெருசா பொருட்படுத்தாம இந்த மாதிரி வந்து நமக்கு கெடச்சுருக்குற வாழ்க்க ரொம்ப நல் ரொம்ப பிரீசியஸ் ஆனதுன்னு சொல்லி வாழ்றாங்க இல்லலைங்களா ஒரு தன்னம்பிக்கையோட அந்த மாதிரிலா பாத்து அதுதா எனக்கு இன்ஸ்பிரேஷன் நா வூ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நமக்கு இருக்கறத மத்த மத்தவங்க கூட கம்பேர் பண்றது தப்பு சின்னதுதா இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு நாம வந்து வாழ்க்கையே வெருத்தடுச்சு இந்த மாரிலா பேச கூடாது
ஆமா ஆமாங்க நீங்க சொல்றது செரிதாங்க நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சன வந்தாலு அதே கடைசி கெடையாது
ம் ம்
அதுக்கான இந்த பிரச்சன எப்டி வந்ததோ அதே மாதிரி அதுக்கான சொல்யூஷனு கெடைக்கு கொஞ்சோ தாமதமா கெடைக்கலா அதுக்காக நம்ம வந்து ஐயோ நம்ளுக் மட்டு இப்டி ஆகுதே நீங்க சொன்ன மாதிரிதா
ம்
எனக்கு மட்டு ஏ இப்டி ஆகுது எல்லா அப்டி இருக்காங்கன்னா நம்ம தூரமா இருந்து இப்போ நா உங்கள பாக்குறே எனக்கு உங்களப் பாத்தா என்னா இவங்கள இவங்களுக்கு என்ன இவங்க நல்லா இருக்காங்க அப்டின்னு நெனைப்பே உங்ளோட இடத்துல நின்னு பாத்தாதா உங்ளோட வழி புரியு இல்லைங்களா அவங்க அவங்களுக் கு அவங்க அவங்கள வலி நம்ம வெளியே பாத் துக்கறிறதுக்கு என்ன எனக்கு மட்டு தா பிரச்சன மத்தவங்க எல்லா நல்லா இருக்காங்க அப்டின்னு நம்ம நெனைப்போ ஆனா அவங்ளோட இடத்துல நின்னு பாத்தாதா அவங்ளோட வலி பிரச்சன எல்லா நம்ளுக்கு தெரியு பிரச்சன இல்லாத மனுஷங்கன்னு யாருமே இல்ல
ம் ம்
ஏதோ ஒரு வக பிரச்சன இருக்கு பண இரு இல்லாதவனுக்கு பண பிரச்சனையா இருக்கு பண இருக்கிறவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கு ஆக மொத்தோ பிரச்சன கண்டிப்பா இருக்கு பிரச்சனதா வேற வேறையே தவிர்த்து பிரச்சன இல்லாதவங்க யாருமே இல்ல அந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பா கெடைக்குங்க அதுக்காக வந்து ட்டு நம்ம வந்து அதையே பெருசா யோசிச்சுக்க கூடாது அடுத்தது என்னன்னு நெனைச்சு அத நோக்கி போய்க்கணு நம்மளுக்கு எது இருக்கோ அத வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்துக்கணு மொதல்ல இல்லாதத நெனைச்சு ஐயோ எனக்கு அது இல்லையே இல்லையே நெனைக்கிறுது விட எனக்கு இது கெடச்சிருக்கே அப்டின்னு இருக்குறத வெச்சு நம்ம சந்தோஷமா ஆயிட்டோ அப்டின்னா இத விட ஒரு அழகான வாழ்க்க நம்மளுக்கு கெடைக்காது அந்த மாதி நம்ம நெனைச்சிட்டோனா நல்லா வாழ்ந்துக்கலா அடா எனக்கு இது கெடைக்கலையே எனக்கு அது கெடைக்கலையே இது கெடைக்கலையே அப்டின்னு நெனைச்சோனா நம்ம வாழ்க்கைய நம்ம வாழவே முடியாது
ம் ம்
கடைசி வரைக்கு நம்ம கெடைக்கல இது எனக்கு நடக்கல அப்டின்ட்டு தா இருக்குன்னு தவிர் த்து நமக்கானத இருக் க்குறத வெச்சு நம்ம சந்தோஷமா வாழ பழகிக்கணு நீங்க சொன்ன மாதிரி எ த்தன பேர் இருக்காங்க ஆ ஒண்ணுமே இல்லாம இப்ப நம்ம ஒரு மழையே அடிக்குதுன்னு வைங்க மழைக்கு ஒதுங்கறதுக்கு கூட வீடு இல்லாம எத்தன பேர் இருக்காங்க ஆ இப் ப நம்ம ஆளுக்கு ஒரு ரூமுன்னு இருக்குற அளவுக்கு நம்ம கடவுள் நம்மள வெச்சுருக்காரு
ம்
வீட்ல நாலு பேர் இருந்தாங்ன்னா நாலு பேத்துக்கு நால்ரூமு மாதிரி வெச்சுருக்காங்கன்னா அத நெனச்சு நம்ம சந்தோஷ் பட்டுக்கணு
கண்டிப்பா
ஆமா அந்த மாதிரி எனக்கு வாழ்க்க கத்து தந்தது இது வாழ்க்கையில இருந்து நா கத்துக்குட்டது இந்த என்னோட லைஃப் லெசன்ல நா கத்துக்குட் டது இது என்ன இருக்குதோ அத வெச்சு சந்தோஷப்பட்டுக்கணு பிரச்சன நம்மளுக்கு மட்டு இல்ல உலகத்துல இருக்குற எல்லாத்துக்குமே இருக்கு அத வந்து நம்ம எப்டி தீக்கணு பிரச்சனைய முடிச்சுட்டு நம்ம அடுத்தக்கட்ட என்ன பண்ணணு அப்டிங்கறத நோக்கிதா போணு தவிர் த்து அதுலேயே மொடங்கி உக்கார கூடாது அப்டிங்கறதா நா கத்துக்கிட்டது
கண்டிப்பாங்க ஆ வேற வந்து எனக்கு வேற வந்து இப்போ வந்து இப்டிதாண்டா வாழ்க்க அப்டின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒரு விஷயோ நம்ம
ஆமா
அ அந்த மாரி எனக்கு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே இப்ப இன்னு அதிகமா நமக்கு பிர ச்சனங்கறது வந்து எதுனால நம்பளால வரு இல்ல ஒதி சொந்தக்காரங்க அந்த மாரி வரு என்னன்னா இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்கள நம்பி ஒரு விஷயோ சொல்லிருப்போ
ஆமா
அத வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இப்ப அ அதையே போய் நம்ம யார பத்தி அவங்களுக்காக நல்லது சொல்றோமோ அவங்ககிட்டயே போய் சொல்லி நம்மள தப்பா ஒரு விதமா போட்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்ந மாரி பண்ணி அப்பதா நமக்கு இது ச் சேரி யாரு எப்டி போனா நமக்கு என்ன இவங்க நல்லதுக்காக நம்ம சொல்ல போயி ட்டு நாம தா கேட்டவங்களா இரு க்கோ நாம ஏ போய் சொல்லணு அ வேலைய பாத்துட்டு இருந்திருக்குலா அப் டின்னு நம்ப உண்டு நம்ப வேல உண்டுன்னு இருக்குணுனு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு அதுதா எனக்கு ஒரு க்ரேட் எக்ஸ் ஸாம்பிளா ஒரு டைம் வந்தது இந்த மாரி வந்து நா ஒரு அக்கறைக்காக போயி சொல்ல போயி அது வேற மாறி போயி அது ஒரு மா பிரச்சன ஆயி ஆ இனிமேல் நா உண்டு எ வேல உண்டு இருக்கணு அப்டின்ற மாரி எனக்கு ஒரு பாடம் புரிஞ்சதுங்க ஆ
த்துமே இந்த வாழ்க்க இருக்க பாருங்க எல்லாத்துக்கு ஒவ்வொரு லெசன கத்து குடுத்
கண்டிப்பா ம் அந்த மாரிதாங்க இன்னு நறைய இருக்கு இந்த மாரி எல்லா
கண்டிப்பாங்க இப்ப நா இன்னொன்னு சொல்ற பாருங்க இப் ப கொழந்த இருக்குறவங்களுக்கு என்ன ஆம்பள கொழந்த கொழந்த வேணுன்னு நெனப்பாங்க சரிங்களா
ம் ம்
எனக்கு பொண்ணா பொறந்துடுச்சே அவுங்களுக்கு ஆம்பள தா இருக்கு ஆம்பள பசங்க இருக்காங்களே எனக்கு ஆம்பள பசங்க பொறந்தருக்கு இருந்திருந்தா அப்டின்னு நெனப்பாங்க ஆனா கொழந்தைங்க இல்லாதவங்கள நெனச்சு பாருங்க கொழந்த இல்லாம ஹாஸ் பிடல் ஹாஸ்பிடலா போறவங்கள நெனச்சு பாருங்க ஏதோ ஒரு கொழந்த இருந்தா போது ஆ கடவுள் எதாது ஒரு கொழந்த குடுத்தா போது அப்பினு நெனப்பாங்க அவுங்க வந்து ஆம்பள கொழந்தை நெனைக்க மாட்டாங்க எனக்கு எதோ ஒரு கொழந்த நல்ல ஆரோக்கியமா பொறந்தா போதும்தான நெனைப்பாங்க ஆமா அப்ப வந்து நம்மகட்ட எது இருக் குது நம்மளுக்கு குடுத்தவோனேதா நம்ம இது வேணு அது வேணுன் அதுல சாய்ஸ் பண்ணி எடுக்குறோ ம் நம்ளுக் குடுக்கலன்னா எதாது ஒன்னு குடுத்தா போதுன் தானா நெனப்போ ஆமா ஆமா அதனால நம்ளுக்கு என்ன இருக் கோ அத வெச்சு நம்ம சந்தோஷமா இருந்துக்கணு
ம்
ஒரே ஒரு வாழ்க்கதான அத நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போய்ர்ணு இல்ல இல் ல இல்லனா கடைசி மரைக்கு வரிக்கு இல்லன்னுட்டுதா இருக்கணு
ம் அந்தமாரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷ்யோ எனக் என்ன வந்து புரிஞ்சதுன்னா நா வந்து வீட்ல அதாவ்து நம்ம திருமணத்துக்கு முன்னாடி வரிக் க்கு வீட்ல எனக்கு அது புடிக்கல இது புடிக்கலன் சொல்லி சாப்பாடல்லா நா அவ்ளோ பளிப்பே என்ன சாப்பாடு இதெல்லா நல்லாவே இல்ல எனக்கு டேஸ்ட்டா வே ணு அப்டி வேணு இப்டி வேனு அம்மா செய்ற சாபாட அவ்ளோ பளிப்பே இப்ப இதே நா கல்யணோ ஆய்ட்டு வந்ததுக் கப் அப்புறோதா எனக்கு புரிது நா செய்றப்போ ஒருத்தோங்க வந்து நல்லால்ல அப்டின் சொன்னா எப்புடி இருக்கு அப்டின்றது நா வந்து அந்த எடத்துக்கு வந்ததுக்கப்புறோதா எனக் புரிது
நம்ளுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு
ம் இந்தமாரி சாப்பாடு வந்து இ இதாருக்கு இது வேண்டா இத நம்ம ஒன்னு செஞ்சு முடிச்சதுக்கப்புறோ இல்ல இது எனக்கு வேணா இது எனக் புடி க்கல அப்டின் சொல்லி சொன்னாங்கனா அது நம்ம நா அப்டிதா வீட் கீலனு சொல்லுவே சின்ன வய்சுலலா எனக்கு இது வேணா செஞ்சதுக் அப்பறோ என்ன கேட்டா செஞ்சீங்க அப்டின் சொல்லி இந்தமாரில்லா பேசுவே அந்தமாரிலா இப்ப சிலது இப்பதா புரிது ஓ எ எல்லாருக்கு இப்டிதான இருந்திருக்கு அம்மாவுக்கு இப்டிதான இருந்திருக்குன் சொல்லி அ இந்தமாரி இதுக்கப்புறோதா நானு அந்த எடத்துக்கு வந்ததுக்கப்புறோதா எனக்கு புரிது சேரி இதெல்லாம் கஷ்டமா இருந்திருக்கு அவுங்களுக்கு அப்டினு சொல்லி நானு மனசுகுள்ளயே நெனச்சிருக்கே ஆனா அவுங்ககிட்ட சொன்னது கடையாது அம்மாட்டெல்லா
ஆமா ஆமாங்க
ம் அத்தா இந்தமாரி சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே நா வந்து நெனச்சிருக்கே இன்னொன்னு வேஸ்ட் ரொம்ப பண்ணுவே வீட்ல இருந்த வரிக்கு
இப்பதான தெரிது அதோட அருமை இல்லைங்ளா
இப்ப நம்ம இத சம்பாதிக்கிறோ நம்ம காசு அப்டின்றப்போ போட்றதலா நம்
நமக்குனு வர்றப்பதா நமக்கு தெரிது தெரிது பண்ண கூடாது ஆமா ஆமா அந்த அந்த வய்சு சு வந்து நம்ம தெரியிற வய்சு இல்ல ஆனா அப்ப பண்ணது வந்து இப்ப நம்முளுக்கு அட ஃபஸ்ட்டு இப்புடி பண்ணிட்டோமே அப்டின்ற இது நெனைக்க தோணுது
ஆமாங்க
எங்க வீட்லலா அம்மா வந்து நைட்டே கேட்டுற்றாங்க நாளைக்கு என்ன சமைக்கணுனு இன்னிக் கேட்டுதா சமைப்பாங்க கேட்டு சமை ச்சாலோ மறுநாள் காலைல அத சமைச்சதுல அவ்ளோ கொற சொல்லுவே
ஆமா
இப்புடி பண்ணியிருக்கீங்க அப்புடி பண்ணியிருக்கீங்க அப்டி பண்ட்டீங்க இப்டி பண்ட்டிங்கன் சொல்லுவே இத்தனைக்கு அவுங்க வீ வீட்டுல வேல முடிச்சு தோட்டத்துக்கு போனு ஆ ஆனா நம்ம வீட்ல சும்மா உக்கான்ட்டு நம்ம அப்புடி சொல்லுவோ அவசர அவசரமா நம்ளுக்காக பாத்து பாத்து செஞ்சு குடுத்தாலோ அவ்ளோ கொற சொல்லிட்டு இருப்போ இப்ப வீட்லயே உக்காண்ட்டு இருந்தா கூட நம்ம கொழந்தைங்க அப்டி சொன்னா நமக்கு சுர்றுனு கோவ வரு அப்பதா யோசிப்போ அட நம்மள சொல்லுபோது கோவ வருது அப்டிதான அப்ப நம்ம அம்மாக்கு இருந்திருக்கு அப்டின்னு
ஆமா அதுதா அந்தந்த இடத்துக்கு வரு இங்கதா நமக்கு புரியுது நம்ம பண்ணது தப்பு அதா நமக்கு கர்மான்னு சொல்லுவாங்கல்ல அது கரெக்டா வரு நமக்கு நீ பண் ஆமா நீ பண்ணிருவ உனக்காகதா இது வச்சுக்கோ அப்படின் சொல்றா
அது கரெக்டா நம்மளுக்குன் ஞாபகப்படுத்தி வரு
ஆமா அதுவு அந்த சாப்பாடு இதுலல்லா எனக்குலா அப்டியே தெரிஞ்சுது செரி எம்மா நா உங்களப்படுத் இத்தன கஷ்டத்துக்கு தா எனக்கு நாய் கொறஞ்சுருச்சு அப்டின் சொல்லிதா மனசுல நெனச்சுகிட்டு
அத நீயே வச்சுக்கோ அப்டிங்கு
அப்டின் குடுத்துட்டு பேய்ட்ச்சு போய்டு
என்ன பண்றது
ஆமாங்க சரிங்க ஓகே செரிங்க ஆ வக்கிற ஓகேங்க